ஆ
ஹலோ ஃப்ரோ எப்டி இருக்கீங்க
ஃப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
சாப்டாச்சா
இனிமே தா ப்ரோ அப்றோ
ஓகே ப்ரோ ஆ அப்டில்லா இல்ல ஃப்ரோ கால் பண்ண டைம் இல்ல ப்ரோ அதனால பண்ணல நீங்க கால் பண்ணிருக்குலால
நானா நான் கொஞ்சம் எக்ஸாம் வந்துருச்சுங்க எனக்கு அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன்
ஓ ஓகே ஓகே ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு
பிரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு அடுத்த எஸ் எஸ் பி இல்ல டிஎன் பிஎஸ்சி எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுக் ஏத்தாப்ல
சூப்பர் ப்ரோ எப்புடி நான் வந்து ஒர்க் தான் ப்ரோ பாத்துட்டு இருக்கேன்
ஓகே ஓகே ப்ரோ
நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ சோ டி என் பி சி அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் சோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் இனிமே தான்
சூப்பருங்க
ஆல் தி பெஸ்ட் ப்ரோ உங்களுக்கு சோ நீங்க இப்ப ரீசண்டா என்னா எக்ஸாம் எழுதுனீங்க
ரீசன்டா நா வந்து ஆர் ஆர் பி எக்ஸாம் அட்டன் பண்ண ரயில்வே ரெக்ரூட்
ஆ ஆமா ம் சூப்பரு ப்ரோ
நல்லாவே போச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் பாக்கலா இந்த டைம் கிளியர் ஆகுதானு ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா வெயிலு தா அதிகோ
அதேதான் ப்ரோ ரொம்ப வெயில் அது நானு அதனால வந்துட்டு வெளியே போவவே பயமாருக்கு இப்பெல்லா சோ காலேல ஒரு பத்து மணிக்கி காலேல எட்டு மணிக்கே வெயில் அதிகமாருக்கு பத்து மணிக்கு மேல ஏதாவது பிளான் பண்ணிட்டுன்னா கூட அ போக முடியல ப்ரோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க நீங்க எந்த மாரி டைம் யூஸ் பண்றீங்க
நீங்க வந்து ஒரு பத்து மணின்னு நீங்க சொல்றீங்க இங்கெல்லா காலேல வந்து ஆறு மணில இருந்து வெயில்ல வந்து ஸ் வீட்டுக்குள்ள வரைக்கு வந்து சூரியன் வருது து அது சாய்ந்தரோ இது ஆர்றைக் க்கி மேல வரைக்கியு வருதுங்க சாய்ந்தரோ முன்னாடி எல்லா பாத்தோம்னா ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாமே வந்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ லைட்டா இருட்ட ஆரம்பிச்சிரும் ஆனா இப்போ இருக்கற அந்த ஒரு வெயில் தாக்கோ வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப அதிகோ
கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா நானு பாத்துட்டுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷம தா இது ரொம்ப வெயில் வந்து தாக்கோ அதிகமா இருக்கற மாரிய நா நெனைக்கிறே ப்ரோ நீங்க
எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷோல்லா தெரியல இந்த வருஷோ இப்போதைக்கி அதிகமா இருக்கு எனக்கு அதா தோணுது ஏன்னா வருஷா வருஷோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசோ வந்து பாத் தீங்கன்னா மழை பெய்யு சீக்கிரமாவே ஆனா இன்னைக்கி தேதியிலா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு தாண்டிருச்சு
ஆனாலும் வெயில் கொறயல கரெக்ட் ப்ரோ நா கூட நா நெனச்சே அ இந்த வருஷோ வெயில் கம்மியா இருக்கும்ன்ற மாரிதா நெனச்சே பட் ஆனா வந்து இந்த அக்னி நட்சத்திரோ சொல்லுவாங்க பாத்தீங்களா கத்திரி வெயில்லுன்னு சோ அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா வெயில் நிக்கவே இல்ல ப்ரோ அந்த டைம்ல அந்த டைம்ல கூட மழ பெஞ்சதுன்னு ஆனா கத்திரி வெயில் முடிஞ்ச பிறகு எங்க ஊர் சைல்லா பாத்தீங்கன்னா செம வெயில் ப்ரோ இப்ப வரைக்குமே வந்து வெயில் தா இப்ப ரெண்டு நாளா வந்து கொஞ்சோ மழை வர மாரி இருக்கு ப்ரோ சோ அது நல்லா இருக்கு பட் ஆனா வெயில் தா ப்ரோ ஜாஸ்தி அதிகோ
உண்ம நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம அதுவு வந்து நா இரு இருக்கற இடே வந்து பாத் தீங்கன்னா தமிழ்நாட்டோட மையப்பகுதி திருச்சி சுத்திலும் கடலு எதுவும் இல்ல
ஆமா
து எதுமே இல்லை இங்கே பாத்தீங்கன்னா வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு மலைக்கோட்டை அது வந்து அ இதுல மலக்கோட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்டியே வெயில் உள் வாங்கிக்கிட்டு நைட் டு நேரொ ஆனா அப்டியே உ
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ
அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இன்னு உஷ்ணத்த அதிகமாக்கி உட்ருது
ஆ ப்ரோ
ஏதாது ஒரு ட்ரிப்பு தாங்க ப்ளான் பண்ணணு இதுக்கு முன்னாடி நீங்க எங்கயு கீங்களா சம்மர் டூரு இந்த மாரி
சம்மர் டூர் நா ஆ போயிருக்கே ப்ரோ நீங்க போயிருக்கீங்களா
நா சம்மர் டூருன்ட்டு இது வரைக்கு தனியா எதுவும் போனதில்லங்க ஆனா சும்மா டூர் மாரி போயிருக்கே நீங்க தா போயிருக்கீங்க சொல்லுங்க
ஆ நா வந்துட்டு நா வந்துட்டு கொடைக்கானல் போயிருக்கே ப்ரோ ஊட்டி போயிருக்கே சோ அப்பறோ அப்டியே கன்யாகுமாரி அந்த மாரி போயிருக்க கேர்ளா போயிருக்க ப்ரோ ஆ இதுல வந்து எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நா வந்துட்டு இந்த பொம்ம குட்டி அம்மானு ஒரு படொ எடுத்தாங்க தெரியுங்ளா உங்களுக்கு சோ அது பேரு கூட தெரியல வீ ட்ல சொன்னாங்க ஆ அதேதா ப்ரோ அந்த படத்தோட ப்ளேஸ்ல வந்து நானு ஏ ப்ரெண்ட்ஸு அப்பறோ அ எல்லாருமே போய்ட்ருக்கோ போட்ல ஸோ அப்ப வந் து நா கொஞ்சொ மிஸ் ஆயிட மாரி ஆயிடுச்சி நா லந்து அ போய்ண்டு இருக்கப்போ ஆ லைட்டா ஸ்லிப் ஆன மாரி இருந்துது ஏ ஃப்ரெண்ட பின்னாடி இருக்குறா அவனு நானு கொஞ்சொ ஸ்லிப்பாயிருந்தோனா கீழ விழுந்துருப்போ ஆ ய யாரோ ஒருத்தங்க வ ந்து எங்கள புடிஷ்ட்டாங்க அப்பதா எனக்கு அது வந்துட்டு எனக்கு கொஞ்சொ வித்தியாசமா இருந்துச்சி பயமா இருந்துச்சி இல்லன்னா நம்மளு இத்ல முழுகிருப்போ அப்டின்ற மாதிரி
அவ்ளோ ஒரு ஆபத்தான எடோ ஆ ஓகே கேர்ளா போனதா நீங்க சொன்னீங்கல்ல நீங்க கேரளா போனதா சொன்னீங்க ல அது அந்த ஊரு நம்ம ஊருக்கு அவுங்களுக்கு என்னங்க வித்தியாசொ அது நல்லா அவுங் ஏனா வந்து எப்ப போதுமே வ ந்து கேர்ளா கேர்ளான் சொல்றாங்க நம்ம வந்து நாங்க தா வந்து தமிழ் அவுங்க வந்து கேர்ளா என்னதா இருந்தாலு நம்ம எல்லாமே வந்து பாத்தம்னா ஒரே எடத்துலருந்து வந்தவங்கதா தமிழ்நாட்டதா பிரிச்சி கேரளா தெலுங்கானா
ஆந்த்ரா பட் ஆனா வந்துட்டு நம்ம நீங்க சொன்னா மாதிரி ப்ரோ இங்க கேரளால நா பாத்ததுல ரொம்ப புடிச்சது ஏனா எங்க பாத்தாலு நல்லா க்ரீனிஷா இருக்கு பச்ச பசேல்னு இருக்கும் ப்ரோ சோ அது நல்லா இருந்துச்சி அதுதா எனக்கு ரொம்ப புடிச்சது அது கப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஆ அவ்ங்க வீடு கூட பாக்குறதுக் ரொம்ப சிம்ப்புளா இருந்தாலு பாக்குறதுக்கு வந்து நல்லா பச்ச பசேல்னு அ செடிகள்லா வெச்சி நல்லாருந்துச்சி ப்ரோ
ஓ அவுங்களோட வீட்டு கட்டமைப்புல்லா‌ நல்லாருக்குன்றீங்க
ப்ளஸ் வந்துட்டு அவுங்க வந்து அந்த இயற்கை சார்ந்தே வாழ்ந்துண்ட்ருக்காங்க ப்ரோ அது வந்து நல் இயற்கை சார்ந்தே நேச்சுரலா அந் ஒரு லைஃபே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க அது நல்லா இருக்கு ப்ரோ அவங்க கிட்ட நா பாத்ததுல இது அவங்க லைஃப் நல்லாருக்கு நம்பதா கொஞ்ஜோ ஆடம்பரமா எக்ஸ்ட்ராமேரியா பண்ணிட்ருக்கோனு நெனைக்றே பட் ஆனா அவங்க வந்து சிம்பிள் லைஃபு பட் ஹெல்த்தியா பண்றாங்க சாப்பாடா இருந்தாலு சரி இருகற எடமா இருந்தாலு சோ அதெல்லா இயற்கையோட சார்ந்து வாழ்ந்துட்ருக்காங்க
புரியுதுங்க நீங்க போன நேரோ வந்து சம்மருங்ளா
ஆஹ் சம்மர்ன்தா நெனைக்கிறே ப்ரோ எனக்கு சரியா ஞாபகோ இல்ல ஆஹ்
ஆனா நீங்க எங்க போனீங்கன்னு தெர்ல நா வந்து திருசூருக்கு பொயிருந்தே அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு எக்ஸாம் போட்ருந்தாங்க அதுவு பாத்தீங்ன்னா ரயில்வே ஒடது தா ஆர் ஆர் பி அந்த பரீட்சைக்காக வந்து இங்க நம்ப திருச்சியில இருந்து திருசூர் வரைக்கு போய் எழுதிட்டு வந்தோ என்ன மாரி நெறைய பேர் போயிருந்தோ
ம் ம்
ஆ நா தனியா தா போனே அதே மாரி ஏ என்ன மாரி நெ நெறைய பேர் தனியா வந்துருந்தாங்க அங்க போய் பாத்தோனா நாங்க போன நேரமோ என்னவோ தெரில எல்லாமே வந்து அந்த லாட்ஜ் இது எல்லாமே முழுசா ஃபில் ஆயிடுச்சு காலி எடமே இல்ல ஒரு லார்ஜ் கூட ஃப்ரீயா இல்ல ஏனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ந்தரோ தா பரிச்ச
ம்
ட்ரெயின்ல போனு இல்லாட்டி பஸ்ல போனு ட்ரெயினுன்னா வந்து பாத்தீங்கன்னா பரிட்ச எழுத போறதுனால ட்ரெயின்ல போனம்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒடம்பு டயர்ட் ஆவாது அப்டின்றதுனால ட்ரெயின் வந்து புக் பண்ணிட்டாங்க வீட்ல
ம் ம்
ஆனா அங்க போய் பாத்து லாட்ஜ் போட்டுக்கலா ரூம் ஏதாது ஒன்னு எடுத்துக்லா அப்டின்னு பாத்தா அங்க எதுவு கெடைக்கல அத தேடி அலஞ்சது க்கே ரொம்ப நேரோ ஆச்சு இதே சமயோ கேரளால மட் டு நா பாத்த ஒரு விதியாசமான ஒரு விஷயோ என்னன்னு பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டு நம்ப ஊர்ல அத தட பண்ணிருக்காங்க அங்க அது நெறையா வச்சுரு
வேற லெவல் ப்ரோ அது மாரி ஜாக்பாட்ல ப்ரோ ஒரு சில பேர்லா அது வந்து எப்டி சொல்றதுன்னா ஒரு ஆஹ் ரொட்டீன் மாரி வாங்கிட்டு வாங்கிட்டே இருக்காங்க டெய்லி ஏதாது ஆஃபர் போட்றப்ப வாங்கிட்டே இருக்காங்க இந்த இப்ப ம்ச் ஆஹ் ஓனம் பண்டிகை கூட வந்துச்சுன்னா பாருங்க பம்பர் பரிசு போடுவாங்களாமே சோ அது வந்து வாங்கிட்டேதா இருக்குறாங்க ஆனா யாருக்காவது ஏ ஃப்ரெண்டு கூட ப்ரோ என்னோட க்ளாஸ் பையே ஜூனியர் பையே அவெ வந்து பாத்தீங்கன்னா அவுங்க கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்கலா லாட்ரிய ஆஹ் என்ன என்னனா நா குட போட்ருக்கே நா குட சேல் பண்ணிருக்கேனே லாட்ரிலா அப்டின்னா டேய் அப்பனா நல்ல லாட்ரிய நீயே எடுத்து வச்சுகிட்டு ஜாக்பாட் எது எப்ப வருதோ அத நீ ஒனக்குடுத்தர்லால அப்டின்ற மாரி சொன்னே அதுக்கு அவே வேற எதோ ரீசன் சொன்னா ப்ரோ சரியா ஞாபகோ இல்ல எனக்கு
ஓ புரிதுங்க ஆஹ் நா போன எடோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீ திருச்சூர்ல வந்து பாத்தோம்னா அது வந்து ஒரு பேஃமஸ் ஆன ஒரு விஷ்யோ லாட்ரி டிக்கெட்டு எல்லா ஊர்லயு இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாங்குன அந்த அல்வாவு அந்த நேந்தரங்கா சிப்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்ல எல்லாருக்கூ எடுத்துட்டு வந்து குடுத்தே என்ன ஒரே ஒரு ஆமா அந்த ஊர்ல வந்து நாங்க போன நேரோ ஒரே ஒரு பிரச்
இ என்னது
ஆஹ் கேஸ் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால வந்து பாத்தோன் னா எங்களால வந்து இந்த டீ காஃபி வந்து குடிக்க முடியல
ஓஹோ
சாப்பாடு மட்டும் தா
உம் உம்
மதியானோ சாப்பாடு காலைலைக்கி நைட்டுக்கு ஆனா இந்த டீ காஃப் ஃபி வந்து பிரச்சன தா ஆனா நாங்க எல்லாரு என்ன பண்ணோ ஒரு டீ கடை மட் டொ கண்டுபிடிச்சு அங்க மட்டு போய் குடுச்சுட்டு இருந்தோ ஏனா டீ காஃபி தா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பரிட்ச எழுத போறோ ஓரளவுக்கு வந்து ரொம்ப அ அதிகமா செலவு பண்ணாம சீக்கிரமா முடிக்கிறது அது ஒண்ணுதா இருக்கு ஒரு சிலர் கொஞ்சொ காசு அதிகமா இருந்துச் எனா வந்து நல்லா சாப்பிட்ணு
என்சுவா
ஆனா பொதுவா எல்லாரும் டீ காஃபி குடிச்சிட்டு தா போறது அதே சமயொ அங்க நாங்க போன நே நா வந்து அது கொஞ்சொ பிரச்சனையா இருந்ததுனால
ஹ்ம்
தேடி பாத்து சில கடைகளலா கண்டுபிடிச்சோ அதுலயு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு வெலையு வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்ம ஊரா இருந்துச்சுன்னா ரொம்ப அ அதிகமா கூட போட்டாலு போட்ருப்பாங்க அங்க அந்த மாரி இல்ல அது எவ்வளவோ பரவாயில்ல
ஓகே ப்ரோ நமக்கு டைம் வந்து டென் மினிட்ஸ் மேல ஆயிச்சு ப்ரோ சோ நம்ம அடுத்து அடுத்த கால்ல பேச்லா ம் பாய் ஃப்ரோ